ஹலோ ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுப்பா உனக் கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ஆ என்ன பண்றீங்க
என்ன பண்றீ
ஆ இருக்கேம்பா நீங்க
ம் நானும் இருக்கேக்கா என்ன இப்ப பசங்கள எல்லா ஸ்கூல்க்கு அனுப்பிவிட்டாச்சு இப்ப வீட்ல உக்காந்துட்டு இருக்கறதுக்கு என்னாப் பண்ணேன்னு தெர்ல போர் அடிக்குது
அப்படியா அப்பின்னா கரெக்ட் டைம் தா நா ஃபோன் பண்ணியிருக்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான வச்சி விஷியோ சொல்ணு அதுக்குதா சரி வேகமா வந்து வெளிய போயிருந்த அங்கதா ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் பாத்த பாத்துட்டு வந்து உடனே உனக்கு ஃபோன் அடிக்கிற
ம் அப்டி என்னக்கா நியூஸ்சு
ஒன்னும் இல்லப்பா இப்ப நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு பங்க்ஷன் மாறி ஏதோ வெக்குறாங்களா திருவிழா மாதிரி செரி அதுக்கு இருந்துகிட்டு அந்த ஊர் சுத்தி உள்ள எல்லா ஊர்க்காரங்களையு வேன் யார் வேணாலு போலா போய் இன்னுட்டு அங்க கோல போட்டி வச்சிருக்காங்களா
ஓ
செர் நா இருந்துகிட்டு கே ட்ட அந்த ஊர்க்காரங்க மட்டுந்தா அதுல கலந்துக்கணுமா சொல்லிட்டு இல்லப்பா சுத் தி உள்ள எல்லா ஊர் காரங்களு யார் வேணாலு கலந்துக்கலா
ம்
அப்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாம்ம போலாங்களா
ஆ போலாக்கா எப்ப சொல்லியிருக்காங்க
ம் நாளக்கழிச்சு இன்னும் மூனு நாளு இருக்குது
மூன் நாள்ருக்கா எந்த மாதிரி கோலோ அப்டிங்கற மாறில்லா ஏதாவது கொஞ்சோ விதிமுறைகள் ஏதாவது இருக் கா இல்ல நம்ம எப்டி வேணாலு போட்டுக்கலாங்க மாறி சொல்லியிருக்காங்களா
இல்ல எது வேணாலு போட்லான்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம போட்ற கோலோ இருந்துகிட்டு டிராயிங் மாறி இருக்க கூடாது புள்ளி வச்சி போட்ற மாறி இருக்கணு கோலம் ஆமா வரையிற மாறி இல்லாம ஏன்னா வரஞ்சா அது வேற ஓவியமன் சொல்லிடுவாங்க இல்லையா
ஆமா ஆமா
நீங்க புள்ளி வச்சி என்ன கோலோ வேணாலு போட்லான்ற மாறி சொல்லியிருக்காங்க இந்த கோலப்பொடி கலர்ப்பொடி எல்லாமே நம்ம நம்மளுடையதுதா ஆ அவங்க எதுவுமே குடுக்க மாட்டாங்களா அவங்க வந்துக்ட்டு நம்ம பஸ் க்குது எ நம்ம ஒரு வேள நம்ம செய்ற மாரி இருந்தாக்க இ இன்னைக்கே போய் பேர் குடுக்கணு அதுக்காகதா சரி வேகமா வந்தா அவங்களுக்கு ஃபோன் பண்றே
ஆ பேர் குடுத்துருங்கக்கா நீங்க சேர்றிங்களா நீங்களுந்தான நல்லா கோலம் போடுவீங்க
இதெல்லா சொல்லிட்டுதா இருக்கே அந்தா உங்க பேரு சேத்து குடுத்துட்டுங்ளா
ஆ ரெண்டு பேர் பேரையுமே குடுத்துருங்க ஆ குடுத்துட்டு அங்கே எதாவ்து டோக்கன் மாரி அந்த மாரி எதாவ்து குடுப்பாங்களா
ஆமா டோக்கன் தராங்கள அத வா வாங்கிக்கணு அதா இன்னைக்கு இன்னு ஒரு
கொன்னு வாங்கிட்டு வந்துடுங்க
நா ஒரு பத்து மணிக்கா கெளம்பலான் சொல்லிட்டுருக்கே ஏன்னா நம்ம ஃபோன்ல பண்றத விட நேர்லே போயிட்டு அங்கதா பேரு குடுத்துட்டு டோக்கனே வாங்கிட்டு வந்தர்லானு சொல்லிட்டுருக்க
சேரி சேரி அப்ப நானு வரவா
ஆ வாங்க பத்து மணிக்கா இங்க இருக்கற மாரி வர்றீங்ளா
ஆ வீட்டு கூட அங்கே நா வந்தற இன்னு டைம் இருக்குல நா வேலைலா முடிச்சுட்டே நீ குளிச்சுரு கெளம்புனா போது அதுக்குள்ள கெ கெளம்பி வந்துருவே வந்துட்டு ரெண்டு பேருங் கூட போவோ போய் கூட வேற எதாவ்து இன்னு கொஞ்சொ எதாவ்து விதிமுறைகளா வச்சிருக்காங்களான் கேட்டுக்குவோ
ஆமா அதலா கேக்கணு ஏனா அந்த பேப்பர்ல போட்டிருந்தது வந்துட்டு எல்லா பொருளு நம்மளுடையதா இந்த கோலப்பொடி கலர் பொடி அ செம்மண்ணு இதுல நம்ம எது வேணாலு எடுத்துட்டு போலா
இந்த உப்பு அரிசி இந்த மாரி பூவு இதுகெலா வச்சு அலங்காரம் பண்லாமான் தெர்ல
ஆ அதெல்லா தெரிலப்பா அதெல்லா அவ்ங்கள கேக்ணு
ஆ ஆ ஆ அ ஏனா அந்த மாதிரினா கொஞ்சொ நம்ம கலர் பொடில இந்த அரிசிங்க உப்பெல்லா கலந்து போட்டு கொஞ்சொ குடுத்தோன்னா அடுக்குன மாரி குடுத்தா அது கொஞ்சொ பாக் கோ ஒரு அழகாருக்கு
அப்போ அழகாருக்கு ஆனா அவங்க எந்த மாதிரி சொல்றாங்கன் தெர்லியே நம்ம நேர்லே போயிட்டு வந்தர்லா விடுங்க
ஆ ஆ
சேரிங் வேணுனா நீங்க இந்த ஃபோன்லல்லா அ இது பண்ணி விடுவாங்கல்ல டிசைன் பண்ணி விடுவாங்கல்லையா அதெல்லா கொஞ்சொ பாத்துக்கோங்க
செரி செரி
என்ன உப்புல்லலா போட்றத விட அதுல போடுறப்ப இன்னு நல்லா இருக்கு இல்லையா
ஆமா ஆமா
சின்னதா ஒரு ஒரு ஸ்பூன் வருமே நூடுல்ஸ் ஸ்பூன் மாதிரி அப்டியே குழியா ஒரே எடத்துல கோலப் பொடிய வெச்சுட்டு அந்த ஸ்பூண்லே டிசைன் எல்லா போட்டு வுடுவாங்க நல்லா
ஆ ஆ ஆ
நீங்க எல்லா பண்ணி பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க
ஆ செரி அதே மாரி கோலோ அச்சுகள்ல்லா கொண்டு போலாமா
அதெல்லா எதுவுமே தெரியல அதுக்காகதான நம்ம ஃபோன்ல பண்ண ஃபோன் பண்ணி கே க்றத விட நம்ம நேர்லே போய் கேக்கலாமேன் சொல்லிட்டு நா யோச்சுட்டு அ யோசன பண்ணிட்டு இருக்கே அதுலயுமே ஒரு சிலர் சொல்றாங்க இந்த போட்டில கலந்துக்கணுனாக்க அம்பது ரூ நூறு ரூபாயோ ஃபீஸ் கட்ற மாரி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மாரி போட்ருக்காங்க
முன்பணம் கட்டணுமா
அந்த மாரி சொல்லிருக்காங்க ஆனா அது பேப்பர்ல எதுவுமே போடல ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க செர் நம்ம நேர்லயே போலாமேன் சொல்லிட்டுதா போனா கரெக்டா தெரியு இல்லயா நமக்கும்
ஆமா ஆமா நம்ம வேணுங்கறல்லா கேட்டுக்கலா நம்ம ஃபோன்ல அப்றோ வச்சதுக்கப்புறோ ஒவ்வொன்னா ஞாபோ வந்துச்சுன்னா ஒய்யாம்ம கேக்க முடியாதுல
ஆமா
ஆ செரி அப்டி கூட கேட்டுக்லா இது அரே மாரி எப்ப காலையில வச்சிருக்காங்ளா போட்டி சாய்ந்திரமா
இல்ல காலையிலே தா போட்ருக்காங்க டைம் வந்து ஒம்பது டு பன்னெண்டு போட்ருக்காங்க
ஆ அப்பனா சேரி ஏன்னா இப்ப ரெண்டு மூணு நாளா தொடர்ச்சியா மழ விழுந்துட்டே இருக்கு சாய்ந்தரம் வச்சாங்கன்னா மழ வந்துடுசின்னா போச்சே
ஆமா அதுக்காகதா ஒம்பது மணி சொல்லிருக்காங்க இன்னொன்னு நம்ம டோக்கன் குடுக்கறப்போ அதுல நம்பர் போட்டு தராங்களா ஏன்னா நெறைய பேரு இருக்காங்கல்லையா அவுங்குளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இவ்ளோவ்ளோ எடம் சொல்லி பட்ட மாரி போட்டு ஒதுக்கிட்ருக்காங்க அது ஒவ்வொருத்ருக்கு ஒவ்வொரு நம்பரு அதுல நம்ம மொதல்ல யே போனா நமக்கு கொஞ்சம் நல்ல எடம் கெடைக்கும் இல்லயா கோலம் போடதுக்கு ஏத்த மாதிரி
ஆமாமாமா அப்போ இது எடத்துக்கு வந்து நம்பர் தனியா இப்ப போட்டு வச்சிருப்பாங்ளோ
ஆமா அந்த நம்பர்லாதா நமக்கு என்ன நம்பர் தராங்ளோ அந்த நம்பருக்கு உண்டான எடத்துல தா நம்ம போய் கோலம் போடணு
செரி செரி செரி பரவால்ல நம்மகெல்லா இங்க வந்து பாத்தீங்ன்னா வெளக்கு பூஜைக்கு தா அந்த மாரி போட்டு வெப்பாங்க
ஆமா அவுங்க எதுக்காக இந்த மாரி வச்சிருக்காங்கன்னாக்க அவுங்க ஊர்ல புதுசா கோவில்லு கட்டிருக்காங்கள
ஓ செரி
அதுக்கு சுத்து வட்டாரத்துல இருக்கற எல்லாருமே இந்த கோவிலுக்காக நிதி குடுத்துருக்காங்க அவுங்ளால முடிஞ்சளவுக்கு கொஞ்சோ கொஞ்சோ பணத்த உதவி பண்ணிருக்காங்க அதனால செரி எல்லா ஊருக்காரங்களும் இதுல வந்து கலந்துக்குலா
சேரி செரி செரி செரி
சொல்லிருக்காங்களா அதுக்காகதா செரி எல்லாாருமே நெறைய பேர் நீங்க கூட சேர்ற அப்டி சொல்லிட்ருந்தாங்க அங்க ஆனா இதுக்குள்ளரே நெறைய பேர் எல்லாம் போய் பேரு குடுத்துட்ருப்பாங்க செர் அதா நாமு நேரத்திலே கெளம்பிலா
ம் சேரிக்கா இதுக்கு எது ஜெயிச்சம்னா எதுவு பரிசுகள்லா எதாவ்து குடுப்பாங்ளா இல்ல வெறு சும்மா கலந்துக்கறது மட்டு தானா
இல்ல பரி மூணு பரிசிருக்கோ
பரிசிருக்கா செரி செரி ஆ
உண்மையா ரெண்டாவ்து பரிசு பத்தாயிர்ரூபா பணோ
ஆ
பணத்தோடவே இன்னு வேற எதோ கிஃப்ட் தராங்களா ஃபர்ஸ்ட்டு பிரைஸ் மட்டு வண்டி செகண்ட் பிரைஸ் பத்தாயிரூபா பணம் மூணாவ்து பிரைஸ்ஸு அஞ்சாயிரூபா எதோ போட்ருக்காங்க
பரவால்லயே அப்போனா கூட்டோ குமிஞ்சுருமேக்கா
அதெல்லா பயங்கரமா சேருவாங்க அதுவு ஒரு சுற்றினாக்கா எவ்ளோ ஊரு இருக்குது ஒவ்வொரு ஊர்லயு இருவது முப்பது பேருனா கூட எங்கேயோ போயிடுமே
அதுதா அதுதா அப்ப நெறைய டிஃப்ரெண்ட் டிஃப் ரெண்டா நெறைய இது போட்டு பாக்கணுமே
ஆமா அதா உடனே போய் பேர் குடுத்துட்டு வந்துட்டு மொதல்ல ஓனும்பா து நா நெறைய நோட் எல்லா தேடி எடுக்குணு ஒரு நாலஞ்சு நோட்ல கோலமா போட்டு எடுத்து அடுக்கி வச்சிருக்கே
நானுந்தா போட்டு வச்சுருந்தே இப்போ இந்த மழ காலோ ஆரம்பிச்சுதுனால எங்க வாச கூட்டி தொலைக்க முடில கோலம் போட முடியலன்ன அதுகல எடுத்து போட்டபடி கெடக்கு இனி எங்கிட்டருக்குனு தெரிலையே போய் தேடி எடுக்கணு நா மொதல்ல
தேடி எடுங்க ஃபர்ஸ்ட் தேடி எடுத்து நல்லா பெரிய கோலமா ஒன்னு பாப்போ
ம் ம்
எந்த மாரி கலர் குடுத்தா நல்லாருக்கோ
ம்
அதெயெல்லா கொஞ்சோ நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க அ அப்றோ நம்ம அப்டியே அவகிட்ட பே டோக்கன் வாங்கிக்கிட்டு அப்டியே நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த கலர் பொடியிலா வாங்கிட்டு வந்துர்லா சரியா
அ வாங்கிட்டு வந்துற்லா அதே மாரி கோலோ போடுறதுக்கு வந்து கால அவகாசன்னோ ஏதாது இருக் க்குதா இவ்ளோ நேரத்துக்குள்ள ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரத்துக்குள்ள போடனோ அப்டின்னு
பன்னெண்டு மணி அதிகோ பன்னெண்டு மணிக்குள்ள எல்லாமே முடிச்சுர்னு
ஓ சேரி சேரி நம்ம கலர் குடுத்து எல்லாமே பண்ணி நீட் பண்ணி வச்சுருனு
பண்லான்னக்கா ரொம்ப பெரிய கோலோமா வேணா
அ அதுதா கொஞ்சோ மீடியமா பாத்துக்குவோ
ஆமா ஒரு ஓரளவுக்கு அ மீடியமா இருக்க மாரி கோலோ போட்டுட்டு டெக்கரேஷன் அழகா பண்ணிறல்லா இந்த கலர குடுக்கும் போது அது நல்லா கொஞ்சோ நம்ம அதிகமா குடுத்துறலா செரிங்ளா நா அப்டித்தா யோசன பண்ணிருக் க உங்களுக்கு வேற ஏதாவது யோசன இருந்தா கூட அந்த மாரி பண்ணிவுடுங்க
அ இது நல்ல ஐடியாவா தா இருக்கு ஏனா ரொம்ப பெருசா போட்டு அவுங்க சொன்ன டயத்துக்குள்ள முடிக்க முல்லன்னா நமக்கு டென்சன் ஆக ஆரம்பிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்கள அப்றோ நம்ம அதயு இதயு கொட் டி சொதப்புற மாரி ஆயிரு அதனால கொஞ் சிறு கொஞ்ச நார்மல் சைஸ்ல போட்டாலு நல்லா கலர் குடுத்து திருப்பி அவுட்லைன்ல திருப்பி ஒயிட் பொடி குடுத்து எல்லா குடுத்து கொஞ்சோ கிளீனா நீட்டா வெச்சு பண்ணனோன்னா அதுவே ப்ரசன்னு பாக்கறதுக்கு நல்லா அழகா இருக்கூ
ஆமா
அ
நம்ம ஒத்தாசைக்கி ஒரு ஆள வேணா வச்சிக்கலாங்கறாங்க புரிஞ்சுது தான நா சொன்னது அதா நம்ம அந்த பொடி எடுத்து குடுக்கறத்துக்கூ இல்ல கலறங்க நமக்கு தொணையா இருக்கறதுக்கு ஒரு ஆள வச்சிக்கலான் சொல்லி போட்ருக்காங்க ஆமா நா இருந்துகிட்டு நம்மளே குட்டிக்கல்லா சொல்லிட்டு இருக்கோ
அ நா தங்கச்சிய கூட்டிட்டு வந்துருவே அப்டின்னா பரவால்லையா அவ கொஞ்சோ கலர் குடுக்குறதல்லா நல்லா அழகா குடுப்பா கே வெளியில வராம அப்டியே நீட்டா குடுப்பா அவ
அ
தங்கச்சிய கூட நா இப்ப ஊர்ல இருக்கா அப்பவர சொல்லிரே நா ஃபோன் பண்ணி
ம் ம் அ இன்னிக்குள்ள சொல்லிருங்க ஏன்னா ம் நீங்க போட்ற கோலத்தையு ஒரு வாட்டி வீட்ல பிராக்டிஸ் பண்ணா அவளு க்கு நாளைக்கு அங்க கலர் குடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா
அ அ அ அ இப்ப நா பேச முடிக்கவுமே அவளுக்கு நா கூப்ட்டு சொல்லிற
ன்னோ
செ
வீட்ல வெள்ளப் பொடி வெச்சிருந்தீங்ளே அது நெறைய இருக்குங்ளா
இல்லக்கா கொஞ்சந்தாக்கா இருக்கு வாங்கனோ வெள்ளக் கோலப்பொடியு வாங்கனோ அதோட கொஞ்சோ பச்சரிசி மாவு அரச்சி நா போடும்போது பாத்தீங்எனா வெள்ள கோலப் வெள்ள கோலப்பொடியோட கொஞ்சோ பச்சரிசிமாவோ அர ச்சி கலந்து வெச்சுக்குவே
ம் ம்
நாம அப்ப அப்டி போட்டோனா கொஞ்சோ வந்து நல்ல பிரைட் ஒயிட்டா தெரியு நமக்கு அழகா இருக் கு சீக்கறோ கரையாது
செரிங்ளா
என்னக்கா
என்ன போயிட்டு வந்து அதெல்லா நம்ம ரெடி பண்ணி வெச்சுக்கலா
ஆ செரிக்கா செரிக்கா
டைம் ஆயிட்டே போயிடு நம்ம பேசிட்டே இருந்துருவோ
ஆ சேரி சேரி நானு போய் கெளம்புறே நீங்களு போய் ரெடியாகுங்க கரெக்டா நம்ம பத்து மணிக்கு கெளம்பி போவோ
ஆ செரிப்பா செரி வெக்கட்டுங்களா நா பேப்பர் வேணா உங்களுக்கு போன்ல அனுப்பி வுட்றே
ஆ செரிக்கா செரிக்கா
செரிப்பா ஆ பா பாய்
ம் ம் ம்